ஹலோ
ஹலோ
கேக்குதா
ம் கேக்குது என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க
பண்ணே
உம் சரி இல்ல இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக் நீதான் ரொம்ப பிஸி போலைய
ஆமா மேரேஜ் ஆன அப்புறமா பிஸி ஆயிட்டேன்
உம் பரவாலையே பிஸியுமானா
ஆமா சொல்லு என்ன பண்ற
உம் நா சும்மாதா இருக்கே இப்பதா வந்து டீ குடிச்சுட்டு
சேரி சரி டீ பிஸ்கட்டா
உம் ஆமா டீ பிஸ்கட் தா
உம் என்ன பிஸ்கட்டு
என்ன பிஸ்கட்டு பட்டர் பிஸ்கட்டு
பட்டர் ஓகே ஓகே உம் இதே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லா குடுக்க மாட்டியா
ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லா இல்ல ஹார்லிக்ஸ் வாங்குனா அந்த பவுடர் மட்டு சாப்ட்டுப்பே
சரி சரி நா வந்து காஃபி காஃபி குடி
உம் பரவாயில்லையே காஃபில்லா குடிப்பியா
பி
உம் சரி சரி உம் இப்போ உம் நானு குடிப்பேனே ஆனா மோஸ்ட்டா டீதா குடிப்ப
டீ தா டீ லவ்வரா நீ
ஆமா டீ லவ்வர்
அப்புறோ யார் செய்வா டீ வீட்ல
உம் நான்தா செய்வ யாரு செய்யப்பறோ எனக்குன்னு
நீ போன அப்புறோ கல்யாணக்கு அப்புறமா நீ போயிருவல்ல
உம் அப்புறோ வந்து எங்க அம்மாாதா செய்யணு யாருக்கு வேணுமோ அவுங்க செய்யணு
அதானே தங்கஜி செய்யமாட்டாலா
ஆஹ செய்வா அவகிட்ட சொன்னா செய்வா
உம் செரி செரி
இல்லாட்டி செய்ய மாட்டோ
ஷேர் பண்ணிக்கங்க நெறயா ஒர்க் நீங்க ரெண்டு பேருமே
உம் பண்ணலா செரிவிடு பாத்துக்கலா நான் இருக்க போறத கொஞ்ச நாள் தான் வேற என்ன பண்ணிட்டு போனா அப்புறோ அதுவா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிகா அவுங்களே செஞ்சுப்பாங்க உம்
அப்புறோ லஞ்சு என்ன சாப்ட்ட
நா இன்னைக்கு லன்ஞ்சு எதுவுமே செய்யல நான் வந்து மேகி செஞ்சி சாப்ட்டேன்
செரி செரி மத்தவங்க வீட்டு்ல
மத்தவங்களும் மேகிதா சாப்ட்டாங்க
ஏன்
உம் சும்மாதான் வீட்டு்ல எதுவுமே செய்யல
ம் இப்ப நைட்டு்
கொஞ்சோ கொஞ்சோ பிஸி ஆயிட்டோ எல்லார்
ம் சேரி சேரி நைட்டு
நைட்டு தா என்ன செய்றதுன் தெரியில
இனிமே எப்ப டிசைட் பண்றது
நைட்டு எனக்கு சாப்பிட விடியாத சாப்ட்டோ இப்ப நைட்டு என்ன சாப்
அதானே செரி செரி ம் காலைல என்ன சாப்ட்ட ப்ரேக்ஃபாஸ்ட்
பிரேக்ஃபாஸ்ட் வந்து நா சாப்ட்டனா ப்ரேக் இன்னைக்கு பிரேக்ஃ பாஸ்ட்டே சாப்ல நா
சாப்புலியா ஏ ஸ்கிப் பண்ணிட்ட
தெரியிலனா டய்ட்லா இல்ல நா கொஞ்சோ லேட்டா தா ஏன்ஞ்ச்சே அப்டியே ஸ்டெய்ட்டா வந்து அந்த மேகி கி சாப்ட்டே
ம் ம் பத்துமா அது
ம் பத்தும் பத்தும் போது அதுக்குதா நடுவுல ஸ்நாக் சாப்டியது தாப்
ம் ஆ ஓகே ஓகே
ம்
அப்பா எங்கயு வெளிய போல்லியா
ம் இல்ல எங்க வெளிய போல உனக்கு ஏதாச்சு பிளான் இருந்தா சொல்லு ஒன்னா போலா
நா பிளான் போட்லானு இருக்கே ஃப்ரெண்ட்ஸோட போலான்
ம்
ம் குரூப்ல கேக்கணு ஃபஸ்ட் டிசைட் பண்ணுதா கேக்
ம் டு டே ட்ரிப் மாதிரியா இல்ல
அதெல்லா விட மாட்டாங்க வீட்டுல சும்மா ஒரு நாள் கெட் டு கெதர் மாதிரி
உம் ஓக்கே ஓக்கே ஆமா உம் பழைய ஃபிரண்ட்ஸ் எல்லா பாத்து ரொம்ப நாள் ஆ
ஆமா இப்ப குரூப்ல கேட்டா நா வரல நீ வரலன்னு சொல்ல போறாங்க
மாமா எனக்கு இங்க வேலை இருக்கு அனக்கு அங்க வேலை இருக்கு மாமா கரெக்ட் தா உம் பாரு பாரு உம் எல்லாரு அவங்க ஆமா ஆமா போலா எல்லாரு அவங்க அவங்க வே வேலையிலே பிஸியா இருக்காங்க
ஆ பிசி தா எல்லா வெட்டியாதா இருக்காங்க வீட்டுல சும்மா பிஸி மாரி நடிப்
இப்டி எல்லா சொல்ல கூடாது
இல்ல இல்ல சொல்றே நீனா ஓக்கே அகாங்க பத்தி சொல்றேன்னா
உம் சில பேர் வேலைக்கு எல்லா போவாங்க இல் அவங்க எல்லா பி சியாதா இருப்பாங்க வேலே இல்லாதவங்கதா ஹியா
அதா சொல்றே வி ஐ பிஸ்
ஆமா நா கொஞ்சு ந கூட வி ஐ பி ஆக போற போல ம் ம் ஒன்னு கெடைக்கில நானு தேடிட்டே இருக்கே உம் இப்பல்லா வந்து என்னன்ன
ஆ ஜாப் ஜாப்க்காக
உ அவங்க எங்கிட்ட கேட்பாங்க நீதா து நா சொன்னே நீதா ம் இப்பல்லா வந்து ஜாப் வேணும்னா வந்து ஸ்கில்ஸ் வேணு
உ அண்ண கம்பெனியில
ஆ அவங்க பண்ணிலா எனக்கு வேணாம்ப்பா ஃபீரீடமே இருக்காது ஆமா ஃப்ரீடமே இருக்கதுல்ல
சேரி சேரி இப்போ அவ இல்லல்ல அந்த கம்பெனியில
இல்ல இல்ல அந்த கம்பெனி ஷிப்ட் பண்ணிட்டாங்க வேற எடத்துக்கு
ஓ ஓக்கே ஓக்கே
பெங்ளூர் அந்த மாதிரி
சேரி சேரி இங்க லாஸ் ஆயிச்சா ஒண்ணா போயி
தெரியிலயே
ம்
அப்டே வுட்டுட்டேன்னு சொன்னா
செரி செரி போய்ட்டாங்களா நீ வெளியே போயிருக்காங்கனு
அது இன்னு வரல
வரல செரி செரி போன்லா பண்றாங்களா
ம் ஆமா எ தங்கச்சிக்கு பண்றாங்க எனக்குல்லா
நீல் கோவ்மா ஆமால
ம் இல்
ம் செரி செரி அதானே கொண்டு வர சொல்லால ம் இங்க இருந்து
எனக்கு ஒண்ணு வேனா அவெ காசு இல்லன் சொல்றா எனக்கு எதுக்கு
ஆஹ ம் சேரி சேரி
ம் செரி எது குட் நியூஸ் லா இல்லையா
இல்ல நா என்ஜாய் பண்ணி இருக்கே இத்ல எதுல்ல ரெஸ்பான்சிபிலி போலா பாக்கலா
ம் பாரு பாரு ஆமா ரிலேட்டிவ்ஸ்லா ப்ரெஷர் போடுவாங்கள
ஆமா ஆமா அதெல்லா கண்டுக்கவே கூடாது ம் ஆமா தட்டி விட்டற்னால தா அவுங்களுக்கு தேவ பிரியாணி சாப் பலதா அதுக்காக நாங்க கஷ்டப்பட்னோ ஆ
ம் ம் ம் செரி செரி ஓ மச்சாவா ஓ மச்சாக்கு கொழந்த பொறந்துச்சு சொன்னியே அது எப்டி இருக்
ஆமா ஆமா அதா அதா ஃபோர் மந்த்ஸ்
ம்
ம் ம் சல்லனு போது ஜேன் டுவெண்ட்டிக்கு பான் ஆயிட்டா
உம் செரி செரி பேபி பாய் ஆ ஆஹ்
ஆஹ் பாய் பேபி தான்
ஆ
பேபி பாய் இல்ல பாய் பாய் பேபி தான் உம் ஒல்லியா இருக்கா உம் அம்மா குண்டாய ஆமா அம்மா குண்டாயிருப்பால அம்மா அப்பா ரெண்டு பெருமை குண்டு தா
உம் மே பி அவங்க சின்ன வயசுலயே ஒல்லியா ப்பாங்க இப்ப வெயிட் போட்டிருப்பாங்க அப்படி கூட இருக்கலா உம்
கொஞ்சம் ஒல்லியா இருக்கா
உம் சரி
வச்சாங்களே பங்ஷன்ல்லா வச்சாங்க ஆஹ் ஆமா ஆமா அந்த அம் அ அம்மா வந்து வெஜ்ஜூ தா சாப்பிடுவா
ஆமா அப்டியா அப்டி இருந்து கூட வெயிட் போட்டுருச்சா அவளுக்கு ஆமா ஜிம்
சு பட் டரு அந்த மாரி எல்லா சாப்பிடுவா அதனால ஆ அதனால வெயிட் போய்ச்சு அதே போல அவ நான்வெஜ்ஜே சாப்ட்டுக்கலா
கொஞ்சோ
உம் ஆமா ஆமா ரிச்சுதா அவ
ம் சரி சரி ம் ம் எக்சசைஸ்லா பண்ண
உம் இல்ல இப்போ அம்மாவே ஆயிட்டா அவ இப்ப யார் பாக்க போறா அவள இல்ல அப்டி ஒரு மைண்ட் செட் அவங்களுக் க்கு அதா
உம் இருக்கலா பட் அவுங்களுக்கே ஒரு செல்ப் கான்ஷியஸ்.
ஆமா அப்படியே இருந்தா மெயின்டெய்ன் பண்ணா.
உம். அவுங்களுக்கு வந்து ஓகேனா பிரச்சன இல்ல.
உம். நீ பேசறதே இல்லை எப்பாச்சு ஆஹ் கெட் டுகெதர் ஆனா பாப்பேன் ஒரு ரெண்டு வார்த்தை அவ்ளதா
உம்மா.
அதா பேசன் கொஞ்சோ ஆட் கேட்டுவுட்டு காமிப்பாவ அவ
ஓ ஓ அப்ப நா விட்டுடு நமக்கு எதுக்கு தேவயில்லாத இது.
போவேன்மா கண்டுக்குவே மாட்டேனா.
உம் சரி சரி வேற என்ன.
த்தரம்.
லஞ்ச் என்ன செஞ்ச.
ஆ லஞ்ச் வந்து இன்னைக்கு நா டொமேட்டோ ரைஸ்.
ஓ பரவாயில்லையே டொமேட்டோ ரைஸ்ல செய்ய தெரியுமா உனக்கு.
செஞ்சே எப்பிடியோ.
உம் பரவால்ல மேரேஜ் ஆயிட்டா எல்லாமே கத்துக்கிட்டே போல. உம் சரி சரி அப் ப்பிட்ட மாரி இருக்குமா
ஆ அப்படிருக்னாலத என்ன வச்சு இப்பிடி ஒரு காரியோ ஹஸ்பண்ட இல்ல துரத்தி இருப்பல ல்லாம் இல்ல ஆ ஆ வர்க்க பிஸியா இருப்ப தாங்குவாங்க. உம் அப்படி சாப்பாடு நல்லா இல்லனா தொரத்து தரத்தி பப்பாங்க என்ன.
உம் சேரி. சரி.
உம்.
எங்கயாவது வெளியபேயிட்டுல்லா வரணுல்ல
நல்லப்போ ஆ இந்த வெயில்ல எங்கேயு போகவே மனசு வரல எனக்கு உம் அதா வெயில்ல சொல்றேன்னா
ஆமாமா அதுவு கரெக்ட் தா
பாக்கலா மூவிக்கு போனுனு இருக் கேண்டதிக்கண்டு
உம் போய் பாரு என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் எ கொழந்த இல்லாத லைஃப்ப நா வந்து எங்கேயு போல
ரிலேட்டிவ்ஸ் வீடுக்கு
என்னது
ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லா போமாட்டியா
உம் இல்ல அவ்வளவா போமாட்டே நா எங்கேயு போமாட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல உம் போனா கேப்பாங்க என்ன மேரேஜ் இல்லையா மேரேஜ் இல்லையானு உம் சேரி சேரி உம் உம் செரி செரி அப்புறம்மா கூப்பிடு பாய்